ஹலோ
ஆ வணக்கம் நண்பரே கேக்குதா
வணக்கம் வணக்கம்ங்க ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கேக் க்குதுங்களா ந நல்லாருக்கீங்களா
ஹலோ ஆ நல்லா எதாச்ச ஒரு தலைப்பு வச்சிரிக்கீங்களா விவாதிக்கரது நல்லாருக்கே ஹலோ
நா பேசுற இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிரொலி கேட்குது நீங்க பேசுறது
அ அப்படியா இல்ல எ என்னோட சைட்ல வந்து எந்த எதிரொலிப்பும் இல்ல
இல்ல உங்களுக்கு கேக்கல ஆனா எனக்கு வந்து நீங்க பேசறது ஆ இப்போ சரியா கேக்குது
அது இல்ல இல்ல அது ஒரு சில மணி நேரம் அப்படித்தா அந்த மாறி எடையில இடைஞ்சல் வரும் அது ஒண்ணும் இல்ல
சரிங்க நீங்க எதாவது தலைப்பு வச்சிருக்கீங்களா
ம் தலைப்புகள் அப்படின்னு பாத்தோம்னா இந்த உடற்பயிர்ச்சி இந்த மாறி ஏதாச்சும் பேசலாமா இல்ல சுற்றுலா இந்த மாதிரி பாக்கறீங்களா இல்ல விவசாயம் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுங்க
தாராளமா நீங்க சுற்றுலா பத்தி பேசுலாங்க நீங்க இப்ப சமீபத்துல ஏதாவது நீங்க பயணம் பண்ணிருக்கீங்களா
பயணமா சமீபத்துல நா வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொடைக்கானல் தெரியுமில்லயா மலைகளின் இளவரசி ஆ அங்க வந்து சுற்றுலா போயிருந்தே நீங்க மட்டும் போனீங்கன்னா இல்ல நண்பர்களோட இல்ல இல்ல நண்பர்களோட அ அனுபவத்த கேக்குறீங்களா அழகா இருந்தது குறிப்பா வந்து ஒரு பத்து ப பனிரெண்டு பேர் நண்பர்கள் இருக்கோம் ஊர்ல எல்லாமே நண்பர்களா வந்து நாங்க வந்து அந்த கொடைக்கானலுக்கு போனோம் அது போறப்ப ஏறத்தால உங்களது பள்ளி பருவ காலம்னு நினைக்கிறேன் அப்ப அ இள நாங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதாவ்து ஒரு கா கேப் அப்டின்னு சொல்லுவோம்ல்ல ஒரு வாகனம் அந்த வாகனத்த வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க போலாண்டு இருந்தோ ஆனா வந்து அந்த வாகன வர்றதுக்கு தாமதோ ஆயிடுச்சு அப்ப நாங்க என்னாப் னா நண்பரோடையே ஒரு கார் எடுத்துட்டுவந்ட்டாரு அதுல வந்து நம்ம பயண பண்ண அவ்ள வந்து ரொம்ப எடஞ்சல் குறிப்பா ஒருத்த ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் வந்து கேப்னா சரியா இருக்கு அதுவே வந்து வாகனம்னா பாருங்களே அது கொஞ்ச எடஞ்சலா எப்டியே கொஞ்ச தூரத்துக்கு அ அந்த எடஞ்சல்லயே கொஞ்ச தூரோ வந்து அதாவ்து திண்டுக்கல் வரைக்கு பயண பண்ணியாச்சு அதுக்கப்பறோ வந்து அந்த கேப் வந்து வந்துட்டாங்க திண்டுக்கல்ல இருந்து அவுங்க வந்து பிக் பண்ணிட்டு எங்களையு அங்க கொடைகானல் வரைக்கு கூட்டு போனாங்க
சேரிங்க
அ அது ஒரு இரவு பயணதா ஏன்னா இரவு அப்டியே போயி
இரவு அப்டின்னாலே கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்திருக்குமே
ஆ சரியா சொன்னீங்க நல்ல அனுபவத்த தா குடுத்துச்சி இரவு அப்டியே இரவு பயண அப்டியே ஒரு பனிரெண்டுமணியிலேந்து அப்டியே விடிய விடிய
விடிய அதுவு அந்த போற பேருந்துல பாட்டு போட்டு கேட்டுட்டு போனோனா இன்னு வே இன்னு நல்லாவே இருந்திருக்குமே
அ அதேதா இன்றே ச சரியா சொன்னீங்க நண்பரே அதேதா அதே அனுபவதா அழகான முறையில சினிமா பாடல்களு கேட்டுக்கிட்டு அனுபவமா அதே போல அந்த விடிய தருணத்த பாருங்களே அதிகாலையில அப்டியே அழகா இருக்கு அந் த சன்செட்டு ஆ சன்செட் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த சூரியே உதயே அதா அந்த மலைகள்ல்ல அந்த சூரிய உதயத்த பாக்குபோது அதுல அழகான ஒரு உணர்வு இருந்
அதுவு நீங்க போனது கொடைக்கானலுங்கிறதுனால அது ஃபுல்லா உங்களுக்கு மலையு மலை சார்ந்த ஊரு மாறி இருந்திருக்கு சேரிதானே அந்த தேயிலை தோட் டம் அப்றோ அதெல்லா பாக்குபோதே நமக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்திருக்கு
ம்
அங்க ஏதாவுது நீர்வீழ்ச்சி ஏதாவ்து பாத்தீங்ளா அங்க ஏதாவ்து போனீங்ளா
அ நீங்க சொற்றது சரியான ஒன்னுதா ஏன்னா நாங்க முதலாவுதா போனதே நீர்வீழ்ச்சி தா வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்டின் சொல்லுவாங்க அங்க கொடைக்கானல்ல அங்க போனவுன்னே அந்த நீர்வீழ்ச்சி அது அந்த அளவுக்கு அப்டியே புதிதாக அப்டியே தோன்றக்கூடிய அந்த ஆறுகள் அந்த ஆறுகள்லா ஒன்றினஞ்சி வர இந்த மலைகள வந்து அருவியா பொலியுது அது பாக்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சி சிறு சிறு கொழுந்தைகள்லா கூட நின்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு அழகான ஒரு தருணோ அப்டின்னே சொல்ல குரங்கள்லா பாருங்களே மலை கிராமங்கள் மலை இடங்கள்லாமே கண்டிப்பா குரங்கள்லா இருக்கு அதுங் பண்ற கூடிய சேட்டைகள்லா பாக்குறதுக்கு கண் கவர்ச்சிய அழகா இருந்துச்சி
கண்டிப்பா நா நா பாத்தீங்கன்னா எ இடையில அழப்புலா அப்டிங்கிற ஒரு ஊருக்குதா போயய்ருந்தே அது உங்ளுக்கு தெரியுமா கேரளாவோடு சார்ந்துதா இருந்துச்சி
ம் ம் ம் ஆலப்போல ஆ நா அப்ப ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க நண்பறே
நீங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதுதா அந்த ஆழப்பலா நீங்க சொன்னீங்கல்ல அது பல திரைப்படங்கள் நம்ப பாத்திருக்கோ அது ஒரு நல்ல எடம்தா நானு நெனைக்கிறே நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்கள சொல்லுங்க ஆழப்புலாவ பத்தி
ஆலப்புலா வந்து பாத்தீங்கன்னா நானும் என் கணவருதா போனோ அதுவும் இருசக்கர வாகனத்துல போகுபோது அது ஒரு பெரிய அனுபவமா இருந்துச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் பயணம் மாரி நாங்க வந்து கொஞ்ச கம்மியான நேரோ நென்ச்சிட்டுதா போணோ பாத்தா அஞ்சு மணி நேரம் பயணோங்க அதுவு இருசக்கர வாகன வாகனத்துல போகும்போது அது ஒரு அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சி ஆனா ரொம்ப ஒடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சி நாங்க அங்க போய் ஒரு ஒரு ஒரு இரவு ஃபுல்லா நாங்க வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தோ அதுக்கப்பறோதா வந்து எங்களால அங்க இருக்குற எல்லா விஷயத்தயையு வந்து அனுபவெச்சிருக்க முடிஞ்சிச்சு அங்க போனோ கடலுக்கு போனு சோ அந்த மாரி எடத்து த்துக்கெல்லா போய் நம்ம ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சி நாங்க போய் பாக்குபோது
கண்டிப்பா அந்த மாரி
இப்ப சமீபத்துல போனது அங்க மட்டுதா அப்பறோ ஊட்டி போணோ எடேல அது பாத்தீங்கன்னா அதுவுமே கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் ஒரே மாதிரிதா ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதா இருக்கு எல்லாத்துலயு எல்லா எடத்துலயுமே தேயிலதா முக்கியமா உங்களுக்கு அங்க இருக்கு நா என்னோட ஆ என்னோட ஒரு முக்கியமான எடோ முக்கியமான சுற்றுலா பயணத்தோடய எடோ அப்டின்னு பாத்திங்கன்னா அது வந்து ஊட்டியாதா ருக்கு ஏன்னா இங்க நா இருக்கிற நா இருக்குற ஊர்லருந்து பாத்தீங்கன்னா ஊட்டி கொஞ்சோ பக்கந்தா ஒரு இரண்டு மண் நேரோ மூணு மண்நேரோதா பயணம் அப்டிங்குபோது ம்ப அடிக்கடி ஆமாங்க அப்படிங்குபோது அடிக்கடி நாங்க ஊட்டி போயிட்டு வர ஒரு வாய்ப்புகளும் எங்ளுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு
நா நெனக்கிறே நீங்க வந்து ஊட்டி ஏ அந்த மா நீலகிரி மாவட்டத்துக்கு பக்கத்துலதா இருக்கற மாவட்டமாதா இருக்கலாம் நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா ஆம்மா கரெட் கரெட் செரி செரி கரெ கரெ கரெ அப்டியே அதுவு அந்த சூழ்நெலய அந்த இயற்கைய பாத்தீங்கன்னா பயங்கர மழை பருவத்துலதா நாங்க போனமே அங்க ஊருக்கு போயிருக்கு போது நாங்க போம்போது செரியான மழ அந்த டைம்ல
ம்
போன மாரி அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சி ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பருவமு ஒவ்வொரு அனுபவத்த குடுக்கு நமக்கு மழயா இருக்கட்டு வெயில்லு காற்று இந்த மாதிரி அதனால எல்லா எல்லா அனுபவமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போய் நா வந்து அது தனியா யோஷ்ச்சு நா வந்து அத அனுபவிச்சிருக்கே
ம்
இது வந்து இப்போ சமீபத்துல போனது இது இல்லாம நம்ம கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்குபோதெல்லா தனித்தனிய நம்ம போயிருக்கோ இல்லீங்களா இப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா
கல்லூரி மொறைல கேக்குறீங்களா கல்லூரி மொறைல வந்து ம் ம்
கல்லூரி முறையில் பள்ளி பள்ளி படிக்குபோது
ஆ அதா வன்றி கா உ பள்ளி படிக்கு போது பெருமளவுக்கு எந்த சுற்றுலாவு போனதில்ல ஏனா நா அரசு பள்ளில தா நம்ம படிச்சது அப்ப அப்டி இருக்கேல நம்ம வந்து இந்த கல்லூரிகள்ல போகேல இந்த பிளாக் தண்டர் நமக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த மேட்டுப்பாளையம் அந்த ப அங்க இருக்கக்கூடிய அங்க போனோ வ அதா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் அப்டின்னே சொல்லலா
நீங்க எத்தன பேரு மொத்தோ போனீங்க
கல்லூரி அந்த வகுப்பு கலு வீதம் இருப்போம்ல அ வகுப்புல அனைவரு ஆ அதுல எல்லா அனைவருமே ஒரு பேருந்து அதாவது கல்லூரி பேருந்துலேயே வந்து பயணம் பண்ணணு அது ஒரு அழகான தருணமாவு இருந்துச்சு சொல்லுங்க
இல்ல உங்களால உங்களுக்கு மறக்க முடியாத எதுவு விஷயம் நடந்துச்சா அந்த பிளாக் தண்டர் நீங்க போகும்போது
மறக்க முடியாத விஷயோ அப்டின்னா அது அங்க போனதே ஒரு மறக்க முடியாத விஷயோ அப்டின்னே சொல்லலா ஏன்னா வந்து நம்ம பல செய் பல தொலைக்காட்சிகள்ல பல இதுலதா பேங் பிளக் தண்டர் கேள்விப்பட்டிருக்கோ மத்தபடி நம்ம ஆறுக குளங்கள் இந்த மாரி எடத்துல தண்ணில குளிச்சிருப்போ இது பண்ணிருப்போ அப்ப அது ஒரு புது விதமான ஒரு இது தான அது பா அது போய் பாக்கறதே அளவு போய் அத விளையாடுறதே ஒரு புது விதமா தா இருந்துச்சு இன்னிக்கி கூட அது மறக்க முடியாத ஒரு தருனோ அப்டின்னே நம்ம சொல்லலா அத விட அ நண்பர்களோட குறிப்பா வந்து காலேஜ் படிக்கக்கூடிய அந்த நண்ப னோட போறது நம்முடை கூட படிக நண்பர்களோட போறது மாணவிக எல்லாம் வருவாங்க எல்லாமே அதுவே ஒரு அ தனிய அனுபவோ அது ஆசிரியர்கள் பாருங்களோ அவங்களோட போறத அத விட சிறந்த அனுபவோ அவங்க கூட சே ஏதாச்சு ஒரு பேசிக்கிட்டு அ எப்டி சொல்றது இந்த மாரி ஏதாச்சு ஒரு அ மகிழ்ச்சியா இருந்து இது பண்ணிக்கிட்டு அ நடனமாக்கிட்டு பாட்டு பாட்டோட அவுங்க ஏதாச்சு நம்மலேயே கண்டிப்பாங்களா ஆஹ ஆசிரியர்கள் அ இத பண்ணாதா அதப்பா சொல்டே ஆனா நம்ப அப்பதா ரொப்ப ஆ ஏதாசு ஒன்னு பண்ணுவோ இதெல்லா ஒரு புதுவமான அனுபவோ தான சேட்ட பண்றது ஏ அது ஒரு சொல்ல கூடாது ஒரு பிரியமான ஒரு அனுபவோ அப்டின்னே சொல்லலா இப்பிடி சுற்றுலா வந்து எல்லாமே ஒரு நமக்கு பல அனுபவங்கள குடுக்குங்க அது நீங்க சொன்ன மாரிதா அது க கல்லூரி சுற்றுலாவாருக்கட்டு அது வந் து அது ஒரு தனிவித அனுபவோ இப்ப தனியா நம்ம நண்பர்லோட போ அது ஒரு தனி விதமா ஏன்னா இப்ப பாருங்களே கல்லூரினா அங்க போயி ரொம்ப சேட்ட பண்ண முடியாது ன்னா ஆஸ் கண்டிப்பதற்க ஆசிரியர்கள் இருப்பாங்க இதுவே நம்ம தனிய போன்னம்னா என்னவேணாலு பண்ணலா பல சேட்டைகள் என்ன வேணாலு நம்மளோட விருப்பத்திற் கேத்த மாறி இது பண்ணிக்கலா அப்ப வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு தனி அனுபவோ அது வாழ்கையில கண்டிப்ப ஒவ்வொருவரு அ சுற்றுலான ஒரு ஒரு உற்சாகத்த இது கொடுக்கு அப்டின்னே சொல்லலா இப்ப ஒரு முறை நம் போயிட்டு வன்ட்டோனு வச்சிச்சுங்களே அடுதபது ஒரு ஆச வரு எப்டியாச்சு நம்ம போனு அ நண்பர்களோட போனு இல்லாட்டி வந்து நம்ப பேமிலியா போனு அப்டின் சொல்லி இப்ப நீங்க கூட பேமலியா இருசு ற்ற வாகனத்திலே போயிருக்கீங்க அப்போ அது வந்து ஒரு சரியான ஒரு அனுபவமா இருந்திருக்கு என்னால உணர முடியுது ஆனாலு கூட அஞ்சு மணி நேரோ வந்து டிராவல் பண்ணி போனீங்க சொல்றீங்க
அதுதா அதுதா கொஞ்சோ சோர்வு ந ஒடம்புக்கு கொஞ்சோ சோர்வாயிருக்கு அப்ப போய் நம்ம அந்த அந்த டைம்ல அந்த விஷயத்த வந்து எங்களால கொஞ்சோ பாத்து பண்ண முடியுமே அடுத்த நாள்ல இருந்து தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ நல்ல என்ஜாய் பண்ற மாரி நாங்க வந்து இருந்தோ இது வந்து நம்ம குடும்பத்தோட போனோ அப்டின்னா இந்த மாரி இப்ப நண்பர்களோட போனா யாரும் எதுவு சொல்ல தேவேயே இல்ல எந்த ஒரு சோர்வு இருந்தாலுமே நம்ம அத தவிர் த்துட்டு நம்ம நம்ம நல்லாவே ஜாலியாவே இருக்கலாங்க
அது கண்டிப்பா ஏன்னா அதுவே ஒரு உற்சாகம் தான
போனாலும் நணர்களோடு போற அனுபவம் வந்து வித்தியாசமான அனுபவமாக தா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா நண்பரே
நான் என்ன ந கல்லூரியில படிக்கும்போது அப்டிதான் நம்ம சாப்ப குடும்பம்ன்னு ஆனதுக்கு முன்னாடி கல்லூரியில படிக்கும்போது கல்லூரி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நெறைய இடத்துக்கு போய் இருக்கோ சுற்றுலா கல்லூரியில இருந்தே சுற்றுலா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம வீட்ல இருந்து வரும்போது நம்ம அ ஃப்ரண் ஆ நண்பர்களோட சேந்து நம்ம ஒரு ஒரு இன்னொரு உலகத்துக்கே போயிருப்போன்னு வச்சுக்கோங்களே
உம்
அந்த மாரி ஒரு தனி அனுபவம் தாங்க சுற்றுலா அப்டிங்கறது நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம்தா அது வந்து ஒரு நம்ம போற இடத்த பொறுத்து இருக்கு அ நம் யாருக் கூட போறோமோ அவுங்க அவுங்களளை பொறுத்து இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா சுற்றுலாமே நீங்க சொன்ன மாரி அதுவே ஒரு மகிழ்ச்சிதா அது அது ஆளுங்க அதாவது கூட சேர்ற நண்பர்களை பொறுத்த ஆளுங்கள பொறுத்தும் கூட அது மதிச்சு மாறுன் சொல்றீங்க அதுவும் உண்மைதா ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதா ஆ இருந்தாலூ